ஹலோ சிஸ்டர் கேக்குதா கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது கேக்குதுங்களா
ஆ கேக்குது சிஸ்டர்
ஆ கேக்கல
ஹலோ
ஹலோ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ இப்பதா க்ளியரா கேக்குது முன்னாடி வந்துட்டு ரொம்ப பிரேக் ஆச்சு
ஆமாங்க இப்ப கேக்குது எப்டி இருக்கீங்க
ஓகே சிஸ்டர் நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே சிஸ்டர் வீட்ல எல்லாரு நல்லா ருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
ஓகே சிஸ்டர் மேரேஜ் ஆயிருச்சா உங்களுக்கு
இ இன்னு இல்ல சிஸ்டர்
ஓ சேரி சேரி சேரி சேரி ஓகே சிஸ் ஆ நல்லா இருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு தா ஒருத்தி இப்பதா அஞ்சு வயசு ஆகுது யூ கே ஜி போறா இன்னொருத்தி இப்பதா ஒன்னே கால் வயசு ஆகுது ஃபீட் பண்ணிட்டு ருக்கே அதுதா கத்திட்டு இருக்காங்க அவுங்க ஆ சாப்ட்டே நா சாப்ட்டே ம் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்டேங்க
இன்னைக்கி என்ன சாப்பாடு நைட்டுக்கு நீ எதும் எதாவது செய்யணுல டின்னருக்கு
ஆ
ஆ மாவு காலேல ஆ நா மாவு காலேல ஊற வச்சு ஆட்டி வச்சே சோ இந்நேரோ கரச்சு வச்சது புளிச்சிருக்கு நீ இட்லி ஊத்தணு இட்லிக்கி இன்னைக்கி மதியோ எங்க வீ ட்ல வந்துட்டு ஆட்டுக்கால் கொ சூப் மாரி தா வச்சாங்க கொழந்தைகளுக்காக அதனால இ ஆ சமைப்பே நா சமைப்பே ந எல்லாமே செய்வே இப்பதா ஆறு வருஷோ ஆச் சுனா நா மேரேஜ் மேரேஜ் பண்ணி ஆறு வருஷோ ஆச்சு தானா ஆனும் ஆறாவது வருஷம் தானா ஆறாது வர்ஷ இப்போ அவுங்களோட ரெசிபி அப்டியே பண்றது அதுக்கு முன்னாடி வராது ஏனா அம்மா வீட்ல ஒரு மாரி சமப்போ இங்க வேற மாரி இருக்குல டோட்டல் சேஞ்ச் எனக்கெல்லா இப்பதா கத்துக்கிட்டு ம்
ம் ஹு
நீங்க சம்ப்பீங்ளா
ஆ சாப்டங்க
சமப்பீங்லான் கேட்டே ஹலோ ஹலோ கேக்குதா சிஸ்ட
அ எனி
உங்களுக்கு டவர் கெடக்கலையா எனக்கு டவர் கெடக்கலையான் தெரியல
எப்ப டவர் கெடச்சிர்க்
அ அ என்னன் தெரியில்ல தவர்க்கு மாத்தி மாத்தி பிரேக் ஆகுது ஒரு நேரோ இல்லன்னா சுத்தமா கேக்க மாட்டேது சமப்பீங்ளான் கேட்டே ஆப்பா ஹலோ லோ ஏ ஒரு ஒன்னுமே கேக்க மாட்டேதுன் தெரியிலியே டவர் ப்ராப்ளம்னால கேக்க மாட்டிதா